ஹலோ
ஹலோ
ஆ வணக்கம் சார்
வணக்கம் மேம் குட் மார்னிங் நல்லா இருக்கிங்களா
நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கிங்களா
நல்லா இருகேன் என பண்றீங்க
இப்பதான் சார் தம்பிய ஸ்க் கூலுக்கு அனுச்சு விட்டுட்டு இஸ் அடுத்தது நம்ம ஒர்க் பாகலாம் அப்டின்னு சொல்லிட்டு ரெடிஆயிட்டு இருக்கோம் சார்
சாப்டீங்ளா
ஆஹ் சாப்டச்சுங்கசார் நீங்க சாப்டீங்ளா
ஆஹ் சாப்டாச்சுங்மா ஆஹ் என்ன சாப்பாடு உங்க கடயில இந்த
இன்னைக்கு வந்து சுண்டல் கடலையும் சாதமண் சார்
ஜா எங்க வீட்ல வந்து
கும் ச் சார் கே வா வாய்ஸ் பிரேக் ஆகுது
இன்னக்கு எங்க வீட்டு பத்திங்கான கோதுமரவ உப்புமா
ஓ சரி சரிங்க சார் உஹ உங்களுடய கடயபணிகளாம் வந்துட்டு எத்தன மணிக்கு ஸ்டாட் ஆகும் நார்மலா எத்தன மணிக்கு வேலக்கி போவீங்க
என்னுடைய ஈ செவமத்தினேட ஆரம்பிக்கும் நான் ஒரு பத்து முப்பதுக்கு போவே கடக்கி
ஓ செரிக்க சா
ஹ வந்து நாங்கெல்லாம் பணியாற்றிட்டு ஒன்பது பத்துக்குலாம் ஹ கடய தெரந்துருவாங்க நான் ஒரு பத்து முப்பதுமணிகே நாங்கெல்லாம் அந்த எடுத்து வைக்கிற இ கா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லவுளுங்க் நா ஒரு பத்துமு பத்து முப்பதுமணிக்கு போனா அங்கதானே இருக்கேன் யாங்க எப்டியிருந்தாலும்
நிச்சயமானிச்சி சியமா
பத்து மணி பிறகுதான் நம்ம ஆரம்பிக்கும்
கண்டிப்பா சார் எங்களுக்கே இரண்டு மூன்று சான்றிதழ்கள் தேவப்படுது நீங்க ஆஹ் முடிஞ்சா எங்களுக்கு அப்ளைபண்ணி எடுத்து தருவீங்களா
ஆஹ் கண்டிப்பமா என்னனென்ன சான்றிதழ் தேவபடுது உங்களுக்கு
ஒண்ணுவந்து நான் சொன்னேல சார் என்னுடைய மகனுக்கு வந்து மைனர் பேன்க் காட்ல சில கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் புது பேன் கார்டு வந்து அது எடுக்கணும்
செரிங்
ஆஹ் ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த வேலையில்லா பட்டதாரி சான்றிதழ் ஒண்ணு ஒண்ணு சொல்லியிருக்காங்கல்ல
ஆமாங்க
ஆஹ் அது வந்து நம்ம இதுல பண்றீங்களா
ஆமா ஆமாங்க வேலயில்லா சான்றிதழ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம்
ஓ அந்த அது வந்து வேணும் சார் அதுக்கப்புறம் தம்பிக் அது வந்து ஆல்ரெடி நலவாரிய கார்டு வந்து எடுத்துருக்கும் என்னுடைய கணவர் வந்து பிரைவேட்ல ஆ கார் டிரைவிங் சொல்லி இத்தர துறையில தான் பிரைவேட் கம்பெனிலதான் வேல பாக்குறாங்க அதனால நல வார் ய கொட வந்து ஏற்கனவே எடுத்துருக்கும் இப்ப என்னுடைய மக இவன் வந்து பத்தாவது இப்ப முடிச்சுட்டாரு ஆஹ் அப்ப அந்த நலவரி காட்ல வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்கல்ல ஆனா ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்பறம் தான் பண்ண முடியும் அப்டின்னு சொன்னாங்க ஆஹ் அது வந்து ஆஹ் அதுக்கான இது வந்து அஹ எப்ப வருதோ அது வந்து அப் அப்ளை பண்ணி வாங்கி தர முடியுமாங் சார்
அதுக்கான தேவையான ஆவணங்களை மட்டும் நான் என்னன்னு சொல்றேன் அதுக்குதகுந்த மாரி நீங்க அந்த ஆவணங்கள் அனுப்பினீங்கன்னா நம்ம ஒன்னொன்னா வாங்கிக்கலாம் ம் பிரச்சன கெடயாது சரிங்களா இது வாங்கி வச்சுக்குறது ரொம்ப நல்லது தான் ரொம்ப நல்லது தான் முன்கூட்டியே அந்தடையம் அந்த நேரத்தில் அவசர அவசரமான வாங்குறப்போ அங்க அந்த சேவைகள் இருக்கலாம் நிறுத்தி வச்சிருக்கலாம் திடீர்னும் அஹ அது நம்ப அவங்களுக்கு சிரம சிரம வாய் போயிரும் யார் நீங்க மண்ட
ஓகேங் சார் எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் இப்ப பத்தாவது வந்து முடிச்சுன்னே நம்ம வந்து வேலைவாய்ப்ப அலுவலகள்ல வந்து நம்மளுடைய காலகட்டத்துல நேர்ல போய் தான நம்ம பதிவு பண்ணுவோம் இப்ப ஈ சேவை மையத் இதுலயே நம்ம பதிவு பண்ணிக்கலாமா இல்ல நித் நிச்சயமா நேர்ல போய் அந்த அலுவலகத்துல தான் நம்ம வந்துட்டு பதிவு பண்ணணுமா சார்
அதநால கேள்விமா நம்ம நீங்க சொன்ன மாரி நம்ம படிச்ச அந்த காலகட்ட த்துல எம்மகால் அலுவலத்துல போய் அழஞ்சி நம்ம வாங்கக்கூடிய ஒரு இதா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ் அதிகபட்சமா அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல்லயே என்ன பண்ணிறாங்கன்னா உங்களுக்கு வாங்கி குடுத்துடுறாங் நீங்க டென்த்து நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கூல்லேயே அந்த வேலைவாய்ப்புக்கான அந்த கார்ட வந்து அவங்க அப்ளை பண்ணி வாங்கி குடுத்துடறாங்க சரிங்களா ஹ ஒரு வேள ஒரு சில ஸ்கூல தரல அப்டின்னு சொன்னா இது அவ்ள முதல்ல மாரியான கடினமான வேலைல கிடையாது இப் இப்பகீ ஒரு கொண்டு போயி் நம்ம குடுக்க வேண்டிய ஆவணங்கள குடுத்துட்டாலே அது ஈசேவைமையத்ல உங்களுக்கு ஒரு வித்தீன் ஒரு பதினைஞ்சு நாளுக்குள்ள ஒ கைக்கி அந்த கார்டு உங்களுடைய போஸ்டல்கே வந்துடும் அந்த மாரியான சேவைகள் பா வந்து ஏ ரொம்ப எளிது பண்ணிட்டாங்க இதுவ் அரசாங்கம்
ஓ சரிங்க ச ச சரிங்க உங்களது வந்து தனியார்ஸ் சேவை மையமா இல்ல அரசாங்கம் அரசு சேவை மையமாங்ஸ்
பைல்ஸ் தனியார் தா ஆனா வந்து பாத்தீங்னா நாங்க அ அந்த இசே அந்த இஈசேவ மையத்தினுடைய அந்த ஒரு அதிகாரபூர்வமான இத வாங்கி வச்சிருக்கோ அவ்வள
ஓ அப்ப நீங்க அரசு கட்டணம் த வந்துட்
ஆமா அம் ஆமா அரசு கட்டணத்ல இருந்து ஒரு கூடுதலா இத நெட் அதுமத் ஒரு டொன் இருவது இருவத்தஞ்சு அந்த மாரி அந்த சேவகள பொறுத்து நம்ம இது பண்ணுவோம் ஏன்னா அந்த மற்ற அந்த பணியாளர்ளுக்கு சம்பளங்கள் அந்த காயும் அந்த பயன்பாட்டுக்கான மின் மின்சார பயன்பாடு ஆஹ் அதே போலஇனியதல்லாகு பேஸ் தேற நெட்ஒன்க்கு பயன்பாடுல்லா இருக்கல அதுக்காக அந் த்த ஒருது னா ஆமா
சரிங்க சார்
ஆஹ் வரிமானல்லாமே இல்ல வாங்கறது இல ஏன்னா நம்ம வச்சிருக்ற பகுதி வந்து பாத்தீங்னா அந்த அளவுக் ஓரளவுக்கு நடுத்தரமான நிலமையில வாழக்கூடிய மக்கள்லார்க்காங்க அதனால் மற்ற பாகம் அவங் ஒரு மாரி அதிகமான கட்டனம்ம சொல்லிகிறது இல்ல
ஓ சரிங்க சரி சரிங்க ஏன்னா நாங்க வசிக்கக்கூடிய எடமும் அந்த மாதிரிதா அந்த மாதிரியான ஒரு அஹ் கிராமப்புறம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நகரம்னாலுமே ஆஹ் பின்தங்கிய மக்கள் அதிகமா வளத் எங் வாழக்கூடிய ஆட்கள் தா வந்துட்டு அதிகமா இங்க இருகோம்
கண்டிப்பா
ஆஹ அதனாலதான் நான் வந்துட்டு பேசியிருப்பேன் நீங்க இசேவை மையம் போக வேற உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன சார் சார் வேற என்ன மாதிரியான அஹ அடிஷனல் வேலைகள் எல்லாம் நீங்க செய்வீங்க
நான் என்னுடைய மற்ற பொழுதுபோக்குன்னு சொன்னா என்னுடைய அப்பா அப்பாவோட இனஞ்சு விவசாய வேலைகள கொஞ்ச செய்வேன் விவசாயுடய வேலைகள் தான் தோட்டத்துக்கு போய் அந்த காரியங்களை செய்வேன் அவரோட இணைஞ்சு கொஞ்சம்செய்வேன் மாடு அத பாக்குற அந்த மாதிரி வேலைகளாம் இருக்கு அஹ அதன் விரும்பி தான் நான் இந்த ஈஸ் இந்தமயத்தில் ஆரம்பிச்சிசேன்
ஓ சரிங்க சார்
நம்மளுடைய சமீபத்துக்கு அந்த மாரி நேரத்துக்கு தகுந்த மாரி நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த தொழிலையும் பாத்துலாம் நம்மளுடைய இந்த என்ன சொல்றது நம்மளுடைய விருப்பமான இந்த விஷயங்களையும் பாத்துக்கலாம்ன்ற ஒரு நோக்கத்தோடதான் நான் இந்த ஆரம்பிச்சது ம் ம் ஆமா
பரவாயில்ல சார் நெறைய படிச்சிருந்தாலும் விவசாயம்தான் எதிர்காலம் அப்டிங்கறத நெனைச்சு நீங்க ஒரு சரியான துறைய தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம படிச்சாலுமே நம்ம இன்னொருத்தர் கிட்ட போயி ஒரு அடிமையா வேல பாக்குறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப சிரமமான காரியம் நானும் அந்த நோக்கத்துல தான் வந்துட்டு ஒரு ஒன்பது டு பத்தாண்டு காலம் வந்து தனியார் பள்ளியில வேல பாரத்தேன் ஆ நம்ம என்னதான் முழுமையான வேல பாத்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து மிகவும் குறைவா தான் இருக் கு நான் பத்தாவது பதினொன்னாவது இது வரைக்கும் ரிவு வரைக்குமே வகுப்புகள் எடுத்துட்டுருந்தேன் ஆனாலுமே சிறு ஊர் அப்டிங்றனால அவங்கனால ஆ சம்பளம் வந்து ஒரு மிகவும் குறைவா அல்லது ஒரு நடுத்தரமா மட்டும் தான் குடுக்க முடிஞ்சுது செரி இது வந்து இந் இன்றைய பொருளாதார சூழ்நிலைகள்ல வந்துட்டு அதை வைத்து கத்துட்டே நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்டிங்கற ஒரு சூழ்நிலையில கொரோனா காலகட்டத்துல வந்து நான் ஆஹ் பள்ளி வேலையில இருந்து விலகிட்டேன் ஏன்னா கொஞ்சம் தூரமா பயணப்பட்டுதான் அன் போகக்கூடிய பள்ளிகள்ல தான் வேல பாத்துட்டு இருந்தேன் சரி கொரோனா காலங் நல்ல பயணங்கள் தவிர் இருக்கணு அப்டிங்கறதுக்காக வேலையை விட்டு விட வேண்டிய சூழ்நிலை அரசாங்க பணியில நான் தேர்ந்தெடுக்கப் ப பட்டாலும் ஆ காலத்தின்னால இன்னைக்கி வரைக்கும் ஆர்டர் வந் அது வரல்லா என்ன வருமாம் வந்து தெரியல எதிர்காலம் தான் வந்துட்டு ஆ டெட்ல வந்து நூற்றி ஐம்பதுக்கு ஆ தகுதி தேர் உள்ள நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது மதிப்பெண் எடுத்து மாநிலத்தில் மெத்தல் முதல் மாணவியாவும் நான் செலக்ட் ஆனேன்
சரிம்மா
ஆம் சா சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே நடந்தது ஆனால் அ நிறைய லஞ்சம் ஊழல் காரண ஆம்மா பணி வந்து இன்னைக்கி வரை எனக்கு வந்து கைக்கு வரல்லா லஞ்சம் கொடுத்து பள்ளயில் செய்ற அளவுக்கு வசதி கிடையாது அதனால சரி அபி இன்னைக்க வது ஒரு நாள் மாறி வரலாம் இல்லைன்னா நம் நம்ம படிப்புக்கு தகுந்த மாரி நம்மளால என்ன தொழில் இயலுமோ அத வந்து பண்ணிட்டு போயிக்கலாம் அப்டிங்கற மாரி ஒரு முடிவு எடுத்துதான் நான வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறைக்குள்ள வந்துட்டு நான வந்தேன் அதுக்கப்புறம் படிச்ச படிப்பு விறுப்பு விருப்பம் ஆசிரியர் பணி விருப்பம் அப்படிங்கிற காரணத்தினால ஆஹ் சின்னதா ஒரு தனி பயிற்சி ஹ குறைவான மாணவர்களுக்கு வந்து தனி பயிற்சி குடுக்க ஆரம்பிச்சேன் இதுக்கப்புறம் மறு மருத்துவ துறையில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருந்தது பட் குடும்ப சூழ்நிலை காரணமா ஆஹ் மூன்று பெண் குழந்தைகள் அப்படிங்கறனால மருத்துவ துறையில என்னுடைய பெற்றோர்கள்நால படிக்க வைக்க முடியல அதனால சரின்னு சொல்லிட்ட அது கணித துறைக்கு வந்தேன் அதுக்கப்பறம் என்னுடைய கணவரிடம் தெரிவிக்கும் போது செரி உனக்கு விருப்பம்னா அதை எடுத்து பண்ணுனாங்க அப்டின்னாங்க அதனால உளவியல் துறையில வந்து தொடர்ந்து இரண்டு டு நான்குக நான்கு ஆண்டுகள் படித்து இப்ப ஒரு மூணு நாலு வருஷமா சிறிய அளவுல உளவியல் ஆலோசகரா ஆலோசகராவும் நான் வந்து வேல பாத்து குடுத்துட்டு இருக்கேன்
கம்மியான ஒரு விஷயம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இத்தன இத வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல நின்றாம இத்தன இத வந்து நீங்க எடுக்க முயற்சி எடுத்து பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த நேரத்துல கூட நம்ப உங்கள குறிச்சு காரியங்கள தெரிஞ்சுக்கிட்டந் நன்றி நீங்களும் அத எகிட்ட பகிர்ந்து கொண்டதுக்காகவும் நன்றி பத்தி
நன்றி வணக்கம் சார் ம் ஓகே சார் நன்றி